கேக்குதா நா பேஸ்றது
ஆ எனக் கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா தோழி
ஆம் ம் கேக்குது சொல்லுங்க நம்ம எத பத்தி பேஸ்லா இன்னைக்கி
ஆல் உங் உங்கள்க்கு என்ன சா ரொம்ப புடிக்கு தோழி
என்னா நம்ம எத பத்தி சொல்றீங்க தோழி இந்த
டம்
அப்படியா அப்படின்னா எனக் வந்து சாப்பட்றதுல்னா எனக்கு எல்லாமே சாப்புடுவே தோழி நா நான்வெஜ்ல எல்லாமே சாப்புடுவே அதிகமா ஆ விரும்பி சாப்பட்றது வந்து எனக்கு பிரியாணி எல்லாமே பிடிக்கு ரொம்ப பிடிக்குன் சொல்லி ஒன்னுமே இல்ல எனக்கு எது வாச ஆசையா எது ஆச வருதோ அத சாப்புடுவே எனக் வந்து ஒரு நேரத்துல எனக் வந்து இந்த நான் வெஜ்ஜுல வந்து எனக்கு கொத் என்ன சொல்றது சில்லி புரோட்டா ரொம்ப பிடிச்சிருந்துது அ ஆ அடையார் ஆ அடையர் ஆனந்த பவன் இருக்குல்ல இந்த கடையோட அதுக்கப்பறமா அது அதிகமா கெடைக்கறதே இல்ல தோழி அங்க போட்றதே நம்ம முடியில அதுனால நா ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு அதா நா வெஜ்ஜுலனா எனக்கு அதா ரொம்ப பிடிக்கு சாப்பட்றது நான்வெஜ்ல பிரியாணி பிடிக்கு அதிகமா ரொம்ப பிடிக்குன் சொல்லி ஒன்னுமில்ல தோழி சாப்பட்றதுக்கு பசிச்சு பசிச்சா சாப்பட்றதுக்கு வாய்சு ஒ ருசிக் வாய் ருசிக்கு இருக்கணு அவ்ளோ தா ரொம்ப பேஃவரெட்னா ஒன்னுமே இல்ல அதிகமா
நல்லத் தா விடுங்க எல்லா எல்லாமே புடிச்ச மாதிரி ஆய்ரு அப்போ
கண்டிப்பா ஆமா எனக்கு எல்லாமே பிடிக்கும் பசி நேரத்துல வாய்க்கு ருசியா சாப்பாடு இருக்கு அவ்ளோதா அது எதுவா இருந்தாலு ஓகே தா நம்மளுக்கு
நல்லதாம் தோழி அதுவு நமக்கு புடிச்சது மட்டு வேணும்னா எனக்கு ஸ்வீட் வகைகள் ரொம்ப பிடிக்கு தோழி கார ஐட்டமு பிடிக்கு ஸ்வீட்லா எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு பாருங்க ஸ்வீட்டு மேசூர் பாக்கு ஜாங்கிரி ஆ லட்டு
ரொம்ப ஸ்வீடான ஐட்டம் சொல்றீங்களே நீங்க
ஆமா எனக்கு அந்த மாரி தா ரொம்ப புடிக்கு மத்த ஸ்வீட்ஸும் சாப்பிடுவே ஆனா ரொம்ப புடிச்சது இந்த மூணு தா இந்த மூணு எவ்ளோ கொடுத்தாலு சாப்பிடுவே ஆனா இப்ப என்னால அந்த மாரி சாப்பிடுறது முடியல ஒரு பீஸ் சாப்ட்டா ஒ ரு ரெண்டு பீஸ் நீங்க குடுத்தா கூட ஒரு பீஸ் சாப்டுவ அதுல பாதி வச்சிருவே கொஞ்ச நேர கழிச்சு மறுபடியு சாப்பிடுவே அந்த மாரிதா இப்போ பண்றே எப்போ என்னாலயே முடியல இப்போ அதிகமா சாப்பட கொஞ்ச விட்டு விட்டு சாப்டுவே ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கு
ஆமா சுகர்ல்லா வந்துருது தோழி எல்லாருக்கு அதனால நம்ம வந்து பாத் கத்துட்டு கொஞ்ச நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம எல்லா பசங்களுக்கு நம்ம இ தலையில இருப்போ நம்ம ஒடம்ப நம்மதா பாத்துப்போ பாத்துக்கணு நம்மள பாக்க யாரு இருக்கா நம்ம இப்ப வளர்ந்துட்டோ சின்ன குழந்த இருக்கிற டைம்ல நம்ம அம்மா இரு நாங்க பாத்துக்கறதுக்கு இப்போ வந்து நம்மதா நம்மள பாத்துக்கணு ஒரு ஒடம்பு செல்ர்லனா கூட நம்ம ஒடம்புல நம்ம வீட்ல தா நம்ம இருக்கணு யாரு நம்மள பாத்துக்க முடியாது ஒடம்பு சரில்லனா கூட நாமதா எல்லாமே சேந்து செய்யற மாதிரி இருக்கு அந்த நேரத்ல நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து எது தகுந்த மாதிரி இருக்கோ அத பாத்து நம்ம சாப்ட்டுக்கணு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அந்த மாரி பண்ணாதா தோழி இப்ப நம்ம உடம்ப நம்ம பாத்துக்க முடியு நானு அந்த மாரிதா இப்போ முன்னாடிெல்லா பாக்க மாட்ட அப்போ இப்போ வந்து கொஞ்ச பாத்து தாங்க சாப்டுற புடிசா கூட அதிகமா எடுக்குறது இல்ல ரொம்ப ரேர் ரொம்ப மனசா வருதுன்னா அப்போ எப்பயாச்சும் ஒரு வாட்டி கொஞ்சமா சாப்டுருவே என் ஹஸ்பண்ட் சா சாப்ட சொன்ன கூட இல்லங்க பரவாயில்ல நா பாதி சாப்ட்டுற நீங்க பாதி சாப்ட்ருங்க அப்டின்னு சொல்லி அவங்களு நானு பாதி பாதி பண்ணி சாப்டுருவோ
ம் கண்டிப்பா அந்த மாதிரிதா நம்ம ஓடம்ப நம்மதா தோழி பாத்துக்கணு ஆ நம்ம தகுந்த மாதிரி நம் நம்பள பத்தி வந்து நம்மள மத் நம்பள ஆ விட்டு யாருக்கு தெரியாது நம்மளுக்கு எது ஒத்துக்கு நம்மளுக்கு எது ஒத்துக்காது நம்ம எவ்ளோ சாப் டா நம்ம நல்லா தாங்க முடியு எவ்ளோ சாப்ட்டா நம்ம உடம்புக்கு எத் க்கும்ன்னு சொல்லி நம்மளுக்கு மட்டுதா தெரியு அது தகுந்த மாதிரி நம்ம சாப்ட்டுக்கணு அடுத்தவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க அப்டின்னு சொல்லி நம்ம சாப்ட்டு நம்ம உடம்புக்கு தா கெடுதல் நம்மதா அதுக்கு அப்றமா அத வச்சுக்கிட்டு நம்மதா பாடுபடுகணு
ஆமா தோழி அது எல்லாமே கரெக்ட் தா நீங்க சொல்றது சொல்ல மாட்டேன் அதே மாதிரி எனக்கு இதுல வந்து எல்லாமே புடிக்கு எதுவுமே அதிகமா புடிக்காது அந்த மாதிரி இல்ல ஆனா பர்கர் சாப்பிடறதுக்கு புடிக்கும்
அப்படியா அதான் ஜங்க் ஃபுட்னா எல்லாருக்கும் பிடிக்குதான் ஆமா மொதல்ல மாதிரில்லாம் உங்களுக்கு இப்போ டேஸ்டே இருக்கறதில்ல
ஆமா அத என்னமோ கரெக்ட் தா னதோழி இப்போ அதிகமா சார் நான் சாப்பிட்டே ரொம்ப டைம் ஆயிடுச்சு சொல்லி எனக்கு ரொம்ப புடிக்கும் பட் இருந்தா கூட இப்போ நான் சாப்பட்றத பத்தி நான் யோசிச்சுதான் சாப்பட்றேன் ஏனா என் பையன் இருக்கான் அவனும் வருவான் அவனும் சாப்பிடுவான் சோ அத நினைச்ச சச்சு நா வந்து எனக்கு ஆசை வந்தா கூட சரி அடுத்த மாசம் சாப்பிடலாம் இந்த மாதிரிதான் ரொம்ப டைமா நான் சொல்ட்ருக்கேன் என் மனசுக்கு நானே சொல்லிட்டு விட்டுறே அந்த மாதிரி பண்ணறேன்
காலத்துல வந்து நம்ம ஜங்க் புட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம உடம்பு பாத்துக்கணும் நம்ம போட்ற பழக்கந்தான் நம்ம பசங்களுக்கு நம்ம ஜங்க்ஃபுட் சாப்பிட்டே இருந்தா நம்ம பார்த்து நம்ம பசங்க வளந்து அவுங்களும் அதே மாறி தா சாப்டுவாங்க ஆமா நம்ம அ அல நம்ம அளவா சாப்ட்டா அவங்களுக்கும் தெரியும் இதான் அளவுனு இத இப்டிதான் எப்பாது ஒருதடவ தான் இத சாப்டணும் அப்டின்னு சொல்லி அவங்களுக்கும் புரிஞ்சிடும்
நிஜமா கரெக்ட் தான் நீங்க சொல்றது அதே மாறி தா நா நானும் பண்றே எனக்கும் அதே மாறி தா இப்போ நா என் பையன் பொறந்தது அப்புறமா கொஞ்சோ யோசிச்சுதா நானும் என் என்ன எடுக்கலா எது எடுக்க கூடாது அந்த மாறி யோசிச்சு எடுக்கறேன் ஏன்னா என் பையனுக்கும் அந்த பழக்கம் வரக்கூடாது நான் இனிப்பு சாப்ட்டுடுறேன் ஆனா நா என்ன நினக்கிறேன்னா என் பையனுக்கு இனிப்பு அதிகமா பழக்கம் போடக் கூடாது அவ சாப்புல்லா ஜஸ்ட்ட் ஒரு க்கு ஒரு சின்ன திங்கு லைட்டா சாப்புணும் அந்த மாறி சாப்புணும் அவளோதா
என்னன்னா நம்ம ஒரு ஒரு பீஸு மேக்சிமம் இல்லன்னா ஒரு ரெண்டு பீஸ் அவளோதான் ஒரு டப்பா உக்காந்து சாப்டுறது புடிக்கும் புடிக்கும் சொன்னா நம்ம வந்து து அளவு இல்லாம சாப்ட்டா நம்ம உடம்புக்கு தான கெடுதல் நம்ம வந்து சின்ன வயசுலருந்து பழகனு ஒரு விஷய வந்து இவ்ளோதா சாப்பனோ அதுக்கு மேல சாப்படக் கூடாதுப்பான்னு சொல்லி நம்மதான் கொஞ்சோ கொஞ்சோ சொல்லி குடுக்கணும் நம் பசங்களுக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நானும் அதான் அத நெனச்சு தா நானும் இப்ப என்ன பண்றேன் எது எடுத்தா என் பையனும் சாப்புலாமோ அந்த மாறி திங்ஸ் தா நானும் எடுக்கறன் அதிகமா வீட்லயே இப்ப சாப்ட்டுறோம் முன்னாடில்லாம் ரொம்ப அதிகமா வெள்ல சாப்புடுவேன் அதிகமா என் ஹஸ்பண்டும் எனக்கு சாப்பட புடிக்கும்னு அதிகமா வாங்கி குடுப்பாங்க அந்த மாறி ஆயிட்டு தா இருந்துச்சு ஆனா இப்போ நா வெள்ல போனா கூட நா எத கேட்டாலும் எனக்கு வேண்டாங்க நா சாப்ட்டு சாப்ட்டு அழுத்திருச்சோ என்னமோ தெர்ல எனக்கு ஆனா இப்ப அவுங்களே சொன்னா கூட எனக் கு வேண்டாம் வேண்டாங்க வீட்ல போய் தோச சுட்டு சாப்டுடலாம் அப்டின்னு சொல்லி நானே கூட்டிட்டு வந்துடுறேன் அவுங்கள
அ நம்மளுக்கு இப்ப உங்க இப்ப எப்டி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்பதா வந்து என்ன சொல்றது ஒரு லைஃப் ரன் பண்ணணும் நம்ம பா தெரில மேபி
ஆமா கண்டிப்பா
எது பேஸ்ட்டு
ஆமா அந்த மாரியு யோசிக்கிறே அதுல்லாம இப்போ நா சாப்ட்டா எ பையனு பாப்பா அதுவோணு கேப்பா அந்த மாரியு யோசிக்கிறே சோ அதுனால இப்போ நா வந்து விட்டுட்ட எவ்ளோ எவ்ளோ தூரோ போனா கூட நம்ம வெள்ல போயிட்டு வந்த எப்போ ம்ம நா அந்த மாரி வரவே மாட்ட
ம்
சாப்ட்டு தா வருவே ஆனா இப்பல்லா நா வந்து வீட்ல வந்து தோச சுட்டு சாப்புற
ம் நல்லத்தா தோழி நம் உடம்புத்த ஆமா உடம்புக்கு தகுந்த மாதிரி நம் ஆ வந்து காலத்துல வெளில ஆமா வெளியில உங்களுக்கு வந்து சாப்பாடே சரியில்ல தோழி நம்ம வந்து அதே பழக்கோ வெச்சிடா நம்ம உடம்பும் கெடுதலு அ செலவு அதிகமாகு வருவ செலவு வந்து ரொம்பவே அதிகமாயிடு அப்புறமா நம்பள்க்கு வரவுக்கு மேல நம்ம செலவு பண்ட்டே இருந்தா நம்மளால ஹேண்டல் பண்ண முடியாது இந்த லைஃப்ப ஆமா எவ்ளோ நம்ப செலவ குறைச்சு கண்டிமா கொஞ்ச செலவுகள நம்ம பாத்து பாத்து யூஸ் பண்ணா இது பண்ணணு நம்ம வந்து தனியா இருக்கற டைம்ல வந்து உங்களுக்கு ஒன்னு பிரச்சன இல்ல ரெண்டு பேர் ர்ந்தா இப்போ உங்களுக்கு ஒரு குழந்த இருக்கு அவளுக்கு வந்து செலவுகள் இருக்கு டைப்பர் வாங்கணு அவளுக் தகுந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கனு அவனுக் தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ஸு பாலு எல்லாமே நாம வந்து அ நம்ம ரெண்டு பேர்ரிருந்தா அந்த செலவு தனி ஒரு பாப்பாக்கு வந்து க செலவு தனி உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நம்மலு வந்து நம்ப லைஃப்ப கொஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட தா நம்ம வந்து நம்ம பசங்கள வந்து நம்ம கரெட் லைஃப் குடுக்க முடியு அப்பதா அவுங்ளோட டிசைர நம்ம வந்து இது பண்ண முடியு ஃபுல்பில் பண்ண முடியு ஒரு ஸ்கூல் சேக்ணுனா ஒரு ஸ் ஒரு ஸ்கூல் சேக்ணுனா நம்ம வந்து கொஞ்ச வந்து அ ஸ்டார்ட்டிங்லந்தே கொஞ்ச வந்து பணங் வந்து சேத்து வச்சுக்குணு இப்பலா உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு
ஆமாங் தோழி நானு கேள்விப்பட்டே இப்ப அடுத்த வர்ஷோ எ பையனுக்கு சேக்குணு
ஆமா நம்ம வந்து முதல்லேந்தே கொஞ்ச சேத் த்து வச்சா நம்மளுக்கு வந்து சேக்ற டைம்ல கொஞ்ச கஷ்டமா இருக்காது சின்ன சின்ன சேமிப்பு நம்முக்கு கொஞ்சி பண்ணிக்கிட்டே இருக்குணு தோழி செரித் தோழி நம்ம நெக்ஸ்ட் கால்ல வந்து சேமிப்பத்தி ஏதாவது பேச்லா கண்டிப்பா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
ம்
கண்டிப்பா தோழி சரிங்க தோழி
ஓகே தோழி உங்ளோட பேச்னது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துது ம் ம் நம்ம வந்து ஒரு யூஸ் ஃபுல்லான யூஸ் ஃபில்லான விஷயத்த நா வந்து ஆமா கன்வே பண்ணுன் நெனச்சு நா நெனைக்கிறே நம்ம வந்து அடுத்த கால்ல வர நல்ல ஒரு தலைப்போட பேசலா நன்றி ம் ம் வணக்கம் தோழி